ம் அலோ
ஹலோ
ம் சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க நல்லா இருக்க
ம் அப்றம் சப்டாச்சா
ம் சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்டாச்சு ம்
ஓகே ஓகே ம் ம்
இல்லைங்க காலேஜ் எல்லா போனீங்க இல்ல
உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இன்னு கான்ட்டெக்ட்ல இருக்காங்ளா
ஆக்சுவலா காலேஜு போனந்தா எப்டின்னா நா வந்து கொரோனா பேட்ச்சு கொரோனா பேட்ச்சு மீன்ஸு கொரோனா வந்தனால அ ஒர்க் ஃப்ரம் அ வீட்லயே இருந்து வேலஸ் அ இது எக்ஸா எழுதி ஆ அப்படி ஒரு ரெண்டு வருஷோ போயிருச்சு நாலு வருஷோ காலேஜ்ல ஒன்ற வருஷோ தா காலேஜ் போணோ மீதி மீதி இருக்க எல்லா வருஷ் மு கொரோனால போனதுனால ஒரு பெரிய பிரின்ஸ் ஃப்ரெண்ட் சர்கள அ இது பண்ண முடியல கிரியேட் பண்ண முடில ஏனா போனப்ப ஒரு வருஷத்லே பாத்தீன்னா யாரு அவ்ளோ மிங்கிள் ஆவ மாட்டாங்க ஆனா இப்ப பேசறானுங்க பட் ஆனா ரொம்ப க்ளோஸா யாரு அந்த மாரி யாரு இல்லன்னு வச்சுக்கோ ங்ள அப்டி ஆயிடுச்சு அந்த ஒரு கொரோனா வந்து காலதுனால ஆனா எ எ எங்க ஏ பெஞ்ச்ல இருந்த பசங்க எனக்கு பின்னாடிந்த பெஞ்ச் பசங்க எல்லாருமே காண்டக்ட்ல இருக்காங்க இப்ப ஃபோன் பண்ணாலுமே காலேஜ்ல எப்படி பேச அதே மாரிதா பேசுறாங்க பட் இன்னு அதாவது பாத்தீன்னா எ பக்கத்து அதாவது எ முன்னாட்ருக்க பெஞ்ச்சு ஃபஸ்ட்டு பெஞ்சு பசங்க சோ இன் நல்லா படிக்கிற பசங்க சோ இன்னு பக்கத்துல இருக்க பசங்க அவுங்க யாரயுமே வந்து பெருசா காண்டக்ட்ல இப்ப வச்சுக்க முடியல சோ அது கார ணோ வந்து அந்த பேசிக்கற வாய்ப்பு கெடைக்கல அந்த ஒரு இது கெ கெடைக்கல எங்களுக்குள்ள சோ அந்த ஒரு பாண்டிங்கன கிரியேட் ஆவல சோ அதனால வந்து ஏ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ரொம்ப இன்னமு மிஸ் பண்றே சொல்லப் போனா ஆ ஆனா இப்ப எங்க பசங்கல்லா இருக்காங்க நாங்க ஒரு பத்து பேரு இருக்கோ ஆ இப்போ இப்ப ஃபோன் பண்ணாலுமே எடுப்பானுங்க பேசுவானுங்க பிடிப்பானுங்க சோ அந்த ஒரு பத்து பேர் மட் டுந்தா இப்ப வரைக்குமே காண்டாக்ல இருக்கானுங்க ஒழிஞ்சி புதுசா இரு புதுசா இருக்கவங்க நம்பர் இருக்கு அவங்க நம்பர் ஏன்ட இருக்கு ஏ நம்பர் அவுங்ககிட்ட இருக்கு ஆனா திக்கிறது எந்த ஒரு மே இல்ல சோ அந்த ஒரு எதுமே இல்லாம ரொம்ப ஒரு இதா போயிடுச்சு சோ அப்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இருந்துமே இந்த மாரி பாதி இருந்து பாதி இல்லாம போயிட்டாங்கங்குறது என்னோட ஃப்ரெண்ட்ஸோட இது ஒங்களுக்கு அந்த மாரி
ஆ இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ம் எல்லாருமே கொஞ்ச ஓரளவு ஒரு நாப்பது பேர் வரு கிளாஸ்ல இருந்தோனா அதுல ஒரு இருவது பேர்ட்ட இன்னு காண்ட்டக்ட்ல தா இருக்கோ
ம் ம்
ஆ எது யார்காவது மேரேஜ்னா எல்லாரு ஒன்னா போவோ வருவோ நா மட்டுந்தா வந்து கொஞ்ச மிஸ் ஆவே ஏன்னா கொஞ்ச நாந்தா தூரமா இருக்கே மித்தபடி எல்லாருமே இங்க லோக்கல்ல தா இருக்கனால ஆ போய்ட்டு வீடியோ கால் பண்ணுவாங்க எல்லாரு சேந்து அந்த மாரி ஒரு ஒரு டச்ல இருந்துப்பாங்க அட்லீஸ்ட் எல்லாருமே இருக்க முடிலனாலு ஒவ்வொருத்தவங்க ஒருதங்க ஒரு செயின் மாரி ஒரு ஒரு லிங்க்ல இருந்துக்குவாங்க நா டேரக்டா எல்லார் கூடயு இருக்க முடியலனாலு ஏ ஃப்ரெண்ட் இன்னொரு ரெண்டு பேர் கிட்ட கான்டக்ட்ல இருப்பே அவங்க ரெண்டு பேர் அந்த மாரி ஒரு ஒரு செயின்ல தா இருப்போ ஆ ஆனா அங்க வந்து ரெண்டு பேர் எனக்கு ரொம்ப குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆ அந்த ரெண்டு பேருமே இப்ப வரைக்கு எனக்கு நா எங்க ஊருக்குன்னு வந்தோன்னா எப்போமே வந்துருவாங்க நாங்க ஏதா பிளான் பண்ணி ஒரு பிளான் பண்ணிருவோ ம் அவுங்க ஆ இல்லைனாலு இப்ப ஏ லைஃப்ல என்னென்ன நடக்குதோ எல்லாமே அவுங்களுக்கு அப்டுடேட் தெரியு அவுங்க லைஃப்லயு அதேமாரிதா ஒரு ஃபோன் பண்ணிகிறது ஃபோன் பண்ணி ஆ அதாவது வந்து அந்த ஒரு பொண்ணு மட்டு வொர்க் பண்ணிகிட்டு இருந்தா இப்ப அவளு ரிலீவ் ஆயிட்டா இப்ப மூணு பேருக்குமே டைம் பாத்தீங்கன்னா ஒரே டயம் தா ஃப்ரீயா இருபோ அப்டிதா இருக்கு ஒரு வீட்ல எல்லா வேலையுமே ஒரு கால் பேசிட்டே தா பாத்துட்ருப்போ அப்ப ஆட்டமேட்டிக்கா அது வந்து இது தனியா வேற ஊர்ல இருக்க மாரியோ இல்ல ரொம்ப நாள் ஆன மாரியோ ஃபீல் ஆகாது எல்லாமே ஒரு கான்டக்ட்ல இருக்க மாரிதா இருக்கு
அதா அதா அதா ம் ம் ம் ம்
அதே மாரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இன்னுமே அவுங்க ரெண்டு பேரு டச்ல தா இருக்காங்க
ம்
ஆபீஸ்ல நா ஒரு அஞ்சி ஆபீஸ் போனே அஞ்சி ஆபீஸ்லயு ஒவ்வொரு ஆளு டச்ல இருப்பாங்க பட் ரொம்ப வந்தா மீட் பண்றது அந்த மாரிலா இருக்காது ம் இவங்கதா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்தா இன்ன வரைக்கு அப்டியே க்ளோஸ் அவ்ளோ அந்த இன்னொரு பொண்ணு காலேஜ்ல சொன்னேல ஏ கூட இன்னொரு பையனு படிச்சா அவனு எனக்கு க்ளோ குளோஸ் ஃப்ரெண்ட் அவுங்க ரெண்டு பேருந்தா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ நாங்க ஆ அவ வந்தாலே ஃபேமிலியா வந்தான்னா என்ன எங்கனாலு கூட்டிட்டு போவா ஃபேமிலியாதா போவோ அது ஒரு மாரி ஜாலியா இருக்கு
ம்ஹூ
இதுல நெட்ல புது ஆளா இருப்பாங்க மித்தபடி நாங்க எல்லாத்திலியும் ஒரே ஒரே இ இதாதா இருப்போ
ம்
நல்லா இருக்கோ
ம்ஹூ
மேக்சிமம் வந்து என்னதா நம்ம ஸ்கூல் ஃப்ரண்ட்ஸா இருந்தாலு காலேஜ் ஃப்ரண்ட்ஸா இருந்தாலு நம்ம அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடி வந்து எப்போ போல பேசுங்க எப்பவும் போலனே கெடையாது மேக்சிமம் யார் முன்னாடியுமே வாடி போடின்னுலா பேச மாட்டாங்க ஒரு கிண்டல் பண்ண மாட்டாங்க ஓரளவுக்கு நீட்டா மெயின்டெய்ன் பண்ணிட்டு போயிருவாங்க
ம்
இவே வந்து என்னொட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்டுனால அவங்க முன்னாடியே என்ன திட்டுவா ம் ம் கிண்டல் பண்ணுவா அது அவுங்களுக்கே ஒரு மாரி டிஃப்ரெண்டா தா இருக்கு
ம் அதா அதா ம் ம் அது அதா நாம்ப வந்து நாம்பலா இருக்குற ஒரு ஆள்ன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுதா வேற யார்டையுமே பாத்தீங்கன்னா நம்பள வந்து நம்பளா வந்து இருக்க முடியாது நம்ம வந்து ஒ ஒ ஒரு இன்னொரு மொகத்த காட்ட வேண்டியதா இருக்கோ ஒரு நல்ல ஒரு நல்ல பையன் மாரி ஒரு வேஷோ போடறதோ அந்த மாரிதா இருப்போ சொல்லப்போனா ஃப்ரண்ட்ஸு கிட்டலா
இருக்க முடியும்
ம் அதா அதா சோ ஃப்ரெண்ட்ஸு கிட்டதா பாத்தீன்னா நாம்ம வந்து உண்மையான மொகத்த காமிக்க முடியும் உண்மையா இருக்க முடியும் சொல்ல போனா அவங்கிட்ட தா பேசிக்கிட்டு உண்மையா இருக்க முடியும் அதே மாரி நீங்க சொன்னீங்க சொல்லுங்
போறோன்னா கூட ஒரு ஃபங்க்ஷன் போறோன்னா இல்ல ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போனுன்னா கூட நம்ம டிரஸ்ல இருந்து எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணணு அய்யோ இத போட்டு போகணுட்ட பண்ணிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறோ எத பத்தியு கேர் பண்ண வேணா சொல்ல போனா எடுத்து எதோ ஒண்ணு போட்டுபே அங்க அவங்க ட்ரெஸ் வாங்கி கூட போட்டு போயிறலா
ம் ம்
ஒரு டென்ஷன் இருக்காது எதுவுமே இருக்காது நா உண்மையாவே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சோ பேசறது வந்து அவங்களுக்கு என்ன பேச தெரியாது சாய்ஸ் ஆஃப் ஒர்த்துலா தெரியாது ஓ ரிலேஷன் கிட்டல்லா எதாவது பேசனா வம்பு பண்ற மாரியோ இல்ல நம்மள எதாவது பேச அப்டியே இது பண்ணுவாங்க சோ எனக்கு வந்து அவங்க பேசும்போது அந்த டென்ஷன் இருந்துட்டே இருக்கு ஒரு வே ஃபங்ஷன் போறோ கே கேதரிங்ல இரு க்கோனா கூட ஐயோ இந்த எடத்துல இங்க யாராவது ஒரு லூஸ் டாக் விட்ருவாங்களோ இல்ல அவங்க எதா பேசறதுக்கு இவங்க எதா கோவமா ரியாக்ட் பண்ணிருவாங்களோ வேற எதா பேசிருவாங்களோ வார்த்த தெரியாம அப்டின்னு ஒரு பயோ இருந்துட்டே இருக்கோ நம் பக்கத்துலயே இருக்காரு கவனிச்சிட்டே இருப்பாரு எனக்கு ஒரு டென்ஷனாவே இருக்கு ஆனா ஃப்ரண்ட்ஸ் குள்ளன்னு வந்துட்டா இவங்க எ எ நா விட்டுருவ கேர்ரே பண்ண மாட் ட எனக்கு அந்த டென்ஷனே தேவயில்ல அவங்க தப்பாவே பேசனாலு அது ஆ ஆப்போசிட்ல இருக்கவங்க என் ஃப்ரெண்ட்ஸு என்ன தப்பா நெனைக்க மாட்டாங்க இல்ல அந்த இது எனக் கு ரொம்ப அது அதுதா வேணு அததா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கற ஃப்ரீடம் நமக்கு
உண்மதா உண்மதா அதாவது பக்கத்துல யாரு இருக்காங்க என்னான்னுல்லா பாக்க மாட்டாங்க அதாவது ஃப்ரெண்டுன்னா இப்டி தா நாங்க நீங்க என்ன வேணா நெனைச்சிக்கோங்க நாங்க இப்டிதா சோ அப்டிங்கிற ஒரு பாண்டு இருக்கும் நா எ எங்க பசங்கல்லா அப்டிதா எப்டின்னா ஒண்ணுல்ல நா எ இன்னு நாங்க பசங்கள்லா பட்ட பேர் வெச்சி கூப்டுப்போ ஆ என்ன பண்ணுவோம் ஆ அவுங்க அப்பா பேர் வெச்சி கூப்டுவோ சும்மா டேய் இவே மவனே டேய் குமார் மகனே அப்டின்னு கூப்டுவோ அ என்ன பண்ணிட்டோ ஒரு டைமு எயே ஃப்ரெண்ட்டு ஃபோன் பண் நா ஃபோன் பண்ணே சோ அவன வந்து சேவ் பண்ணதே குமார் மாமான்னு தா சேவ் பண்ணி வெச்சிருக்கே சேர் ஃபோன் பண்றே அ நா கரெக்டா ஃபோன் பண்றே யார் ஃபோன் எடுத்தான்னு தெர்ல நா எடுத்த ஒன்னே டேய் குமார் மவனே அப்டின்னே குமார் மவனே குமார் ஆ குமாரான்னு தெர்ல இன்னு சொன்னே அவுங்க அப்பா தா ஃபோன் எடுத்தாரட்டுகுது ஹலோ குமாரு அப்டின்னே அவனா அவுங்க அவனா சொல்லற மாரி அவுங்க அப்பாவ சொல்டனாட்டுது அவுங்க அப்பா தா ஃபோன எடுத்தாரு டேய் குமாரு அப்டின்னே ஆ குமாருத பேசுறே சொல்லுப்பா அப்டின்னாரு எனக்கு வந்து திக் திக்குனு பக்குனு ஆயிடுச்சி அடோ ஐயோ அங்குள் நா வந்து இவே பேச விமல் இத்துபாய் பேசுறன்ன ஆ சொல்லுப்பா தெரியிதுப்பா அப்டின்னாரு அங்கள் நா அவனுக்கு தா ஃபோன் அடிச்சேன்னு அவனுக்கு ஃபோன் அடிச்சா அவன் பேரு தான சொல்லனும் ஏன் என் பேரு சொல்ற அப்டின்னாரு அப்புறமேலு என்ன சொல்றதுன்னே தெரில அப்புறம் ஒடனே ஃபோன கட் பண்ட்டேன் ஃபோன கட்பண்ணிட்டு டேரக்ட்டா வீட்டுக்கே போய்ட்டே வீட்டுக்கே போயிட்டு அவன்ட்ட சொன்ன டேய் இது மாரி உங்க அப்பா ஃபோன் எடுத்துட்டாறா எதோ ஒன்னு சொல்லி சமாளிடா அவரு வேற என்ன மொறைக்கிறாருடா பாத்து அப்டின்ன அதுக்கப்புறோ எயே ஃப்ரெண்டு போயி இந்த மாரி இல்லப்பா இந்த மாரி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அந்த நிக் நேம் வெச்சி கூப்டுப்போ நா வந்து இவ இவுங்க மகனே அவுங்க மகனே சொல்லி கூப்டுப்போ சோ அந்த ஒரு இதனால அதா உங்கள எடுத்த ஒன்னே டேய் குமாருன்னு கூப்டா தப்பா எடுத்துக்காத சொல்லி அவே சொன்னா அவங்க டேடி கிட்ட சோ அதுக்கப்றோ நான் சாரி அங்கிள்னு சொல்டு அப்றமா அவுரு ஃபன் தா எடுத்துக்கிட்டரு அவுரு நாங்களு இந்த மாரி தான் தம்பி நீ சொல்லும் போது நானு ஃபன்னா தா எடுத்துக்கிட்டே எதுக்கு வீட்டுக்கெல்லா வந்து சாரி சொல்றேன்னு சொல்லி அவரு சோ ஃபன்னா எடுத்துக்கிட்டாரு சோ இந்த மாரில்லா நடந்திருக்கு
அதா நீ சொல்லும்போது எனக்கு அந்த ஒரு படோ ஞாபகோ வருது கில்லின்னு ஒரு படோ அதுல அவுங்க ஃப்ரெண்ட்ஸ்லா இருப்பாங்க அவுங்க அப்பாட்ட ஃபோன்ல பேசுவா இவன் நெனைச்சிட்டு ம் அந்த பேர் ஞாபகோ வருது எனக்கு
ம் ஆமா சோ அதெல்லா நடந்துச்சி பெரிய ஒரு சம்பவோ எல்லா ஆச்சி இந்த மாரி அதாங்க லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலையுமே ஒரு நல்லதுலயு செரி ஒரு கெட்டதலயு செரி கூட நின்னு நம்மளுக்கு வந்து உதவி பண்ணி கை குடுத்து மேல ஏத்தி விட்றதெல்லா பாத்தீங்கன்னா நம்மள கூட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தா சொல்ல போனா
கண்டிப்பா ம் ம்
என் லைஃபில்
உண்ம லா ஜர்ஜ் பண்ணவே மாட்டாங்க
ம்
ஆ ஐயோ இவங்க இப்புடியா இவ படிக்கலையா அவ வேலைக்கு போகலையா இத எதுவுமே ஜட் பண்ணவே மாட்டாங்க
ஆமா ஆமா
அதுதா உண்மையாவே அத ஒரு கம்போர்ட் ஜோன் அவுங்ககிட்ட எப்பவுமே இருக்கு நம்ம வந்து லைஃப்ல கஷ்டப்பட்றோமோ சந்தோஷப்பட்றமோ எதா இருந்தாலு தைரியமா அவுங்க கிட்ட ஷேர் பண்ணலா எந்த ஒரு பயமு இல்லாம
ம் ம்
நம்ம ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லா நம்ம ஒரு திடீர்னு ஒர் காகவாது அத நம்ம வெளியே காட்டிக்காம இருக்கபோ ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ட்டு அப்டில்ல அவுங்கள பாத்தாலே தன்ன போல நம்ம அழுக வந்துரு கஷ்டமா இருந்தோம்னா சந்தோஷமா இருந்தா சிரிப்
ம் அதா ஃப்ரெண்ட்ஸுன்னாலே ஒரு நல்ல ஒரு இது தா லைஃப்ல ஒரு நல்ல ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ்
சேரி பேசலா
ம் சேரி ஓகேக்கா நன்றி நன்றி
நன்றி
உம்